ஹலோ
வணக்கம்மா நமஸ்கார
ணக்கம்மா நீங்க வன்
பேசவா
ஆ வணக்கம்மா
ஆ சொல்லுங்கம்மா
க்குறீங்ளா
நல்லாருக்குற நீங்க தா சொல்லணு என்ன சாப்ட்டீங்க
இப்பவா நூக்கல் மெல்லிசா அரிஞ்சு வச்சு பொரியல் பண்ணிக்கிறங்க
ஆ சமைச்சதெல்லா யாரு நீங்ளா மருமகளா
மருமகதா செஞ்சாங்க
ம் ஹூ பையன் போயிட்டாரா
ஏன் பையன் நேத்தே போய்ட்டா
ம் எதோ ம் சொல்லுங்க
எதோன் சொன்னீங்ல அதா நீங்க பேசுறீங்கன் நானிருந்தே சரி இது
கேக்கல சத்தமா பேசுங்க ஹலோ ஹலோ
தெரியுமாங்க
கேக்குதுங்ளா ஹலோ ஹலோ கேக்குதுங்ளாங்க
ஆ கேக்குதும்மா இப்பதா கேக்குது இவ்ள நேரோ ஃபோன் கால் வந்
ஓஹோ உங்ளுக் ஃபோன் கால் வந்துச்சா
யாரு கால் அட்டன் பண்லதா அத அழிச்சட்டே இப்ப உங்கிட்ட பேசுறே ப்ப காது கேக்குதா
கேக்குதுங்க
அ சரி வாழத்தண்டு பொரி செய்ய தெரியுமா உங்குளுக்கு
ஆ தெரியு சொல்லுங்க எப்டி நீங்க செய்றீங்கன் பாக்கலா
ம் நா வந்து வாழத்தண்ட உரிச்சி ஒரு ஒரு கை கையளவு துண்டு எடுத்துக்குவே அத நல்லா நறுக்கிட்டு மெல்லிசா அரிஞ்சி போடுவே தண்ணில ஒரு குச்சி தொடப்ப குச்சி எடுத்துட்டு அத நல்லா அலசி நல்லா அலசி அதுல இருக்குற இதெல்லா எடுத்துடுவே கூளு நாறு எல்லா இருக்கு இல்லியா அதெல்லா நல்லா அலசி எடுத்
ம்
அப்பறமா வெங்காயோ கொஞ்ச அரிஞ்சு
ம்
எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் போட்டா எனக்கு ரொம்ப புடி
ம்
இல்லன்னா பெரிய வெங்காயமு அறுச்கிலா அறுத்துக்கலா நல்லா
நா நெறைய யூஸ் பண்றது சிறு வெங்காயந்தே பெரு வெங்காயோ பக்கமே படுக்குறதில்ல கொஞ்ச கொஞ்சந்தா அவசரத்துக் தா ம்
தா அது ஒடம்புக்கு ரொம்ப நல்லது
நா பெரிவெங்காயம் கம்மி தா சிறுவெங்காயம் நற
ம் செய்ய முடியாதது அவசரத்துக்கு ஸ்கூல் பசங்க போறப்
உம் அத விட என்ன வேலை அவங்களு ஹெல்த் நல்லா இருக்கணுல்ல ஃபர்ஸ்ட் பசங்க கூட நல்லா இருக்கணு அதனால வந்து நம்பள விட அவங்கள தா நம்ம கேர் பண்ணிக்கனு இப்பெல்லா அறுவது வயசுலேயே நம்போலே கால்வலின்றோ அந்த சின்ன பச ங்க என்ன ஸ்ட்ரெந்த் இருக்குது அதனால எதுமே ஹலோ
எங்க மரும ஹலோ ஹலோ எங்க ம மருமக எங்க எங்க மருமக எங்க கேக்க மாட்டேன்றாங்களே
அவங்க பண்ணா கூட அவங்க அவச அவசரவசரமா அவசரவசரமா பண்றது நிட்டிட்டு போயிருது ம் இப்ப டெய்லி ஒரு ஒரு காய் பண்றாங்கோ டெய்லி ஒரு ஒரு காய் ஒரு வெஜிடபிள் ஒரு காய் பண்ணி பொறுமையா அனுப்புறாங்கோ உம்
அத்தா நல்லது அப்படிதா
நேத்து அவரக்கா இன்னிக்கி பாவக்கா
ஆ
காய் நெறைய வாங்கிட்டிறிக்கிறாங்க அதுதா செய்யணு அப்டீன்னாங்க உம் சரிமா நல்லதுமா அப்டின்னே
ஆ ஆ ஒடம்புக்கெல்லா நல்லத்தா ஒரு டெய்லி ஒரு காய் எடுத்துக்கிறது நல்லத்தா
உம்
பருப்பு ஒரு நாளைக்கி வ வாரத்துல ஒரு நாள் மூக்கால்ல போட்டு கொழம்பு அந்த காலத்துலல்லா அப்படி த செய்வா இப்பெல்லா செய்யற மாரி அதிகமா பொரியல் அது இது எல்லா செய்ய மாட்டோ
நாங்களா பொறுமையா நல்லா சின்ன சிஸஸா அறு த்து பொரியல் பண்ணி சாப்ட்டா தா எனக்கு நிம்மதி யா இருக்கு மசாலா விட ஜாஸ்தி நா அததா விரும்புவே
ஆமா நா எங்க அம்மா எங்க அப்பா எங்க தாத்தா பாட்டி எல்லா என்ன ஆ அந் காலத்துல ரொம்ப முருங்கா போடுவாங்க ஆ
உரல்ல இப்டி சும்மா அப்டி போடுவாங்க எதாவது ஒன்னு இப்டி போடுவாங்க அரைச்சி குடுப்பாங்க அது சாப் ட்டா தேன் அமிர்தம் தேன் என்னாத்துக்கு அமிர்தம் என்னாத்து என்னாத்துக் அமிர்தல்லா எனக்கு தெரியாது சொல்ற தேன் என்னாத்துக்கு அந்தப் பக்குவம் வேற ஆனா அப்ப சாப்பிட மாட்டே அப்போ நம்முளுக்கு தோணாது விளையாட்டு தனமா இருப்போ அப்ப டி வி கிடையாது செல்ஃபோன் கிடையாது எதுவுமே அல்லா அடையாளத்திலயே டீ வி இரு
இப்பல நெனச்சு பாக்கைல அதோட அருமையெல்லா
உம் டி வி இருக்கும் எங்க வீட்ல எல்லாமே இருக்கும் ஆனாலு பஸ்ல போனா புடிக்காது நடந்து போனாதா புடிக்கும் ஜனங்களோட உக்காந்து நாலு பேரோட உக்காந்து நடந்து போயிட்டு ‌சினிமா பாக்குறது அதெல்லாம் ஊர் நா ரெண்டு ஊர் தாண்டி தா நாங்க போவோம் இன்னொன்னு எக்ஸ்பிரஸ்னா தெரியாது காருன்னா தெரியும் அதல்லாம் விரும்ப மாட்ட உம் அந்த நடந்து போற இன்ட்ரெஸ்டு அவுங்க ஒண்ணு ஒண்ணு எடுத்துட்டு வருவாங்க இந்த குசேல ராகுல் கொண்டு வந்தனால கிருஷ்ணர் இருக்கட்டும் அது மாரி அந்த ஹண்டர்ட் பெர்சென்ட் ஏதாவது ஒன்ன ஒன்னு கொண்டு வந்து தருவாங்க எனக்கு அந்த ருசியே வேறதா நிஜமாவே அதெல்லா இந்த காலத்து பசங்க அந்த மாரி இல்ல எல்லாம் கேக் ஐட்டம் பேக்கரி ஐடம்ஸ் சா பிடுறாங்க எனக்கு புடிக்கற்தே இல்ல அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்
அந்த காலத்து ஐட்டமெல்லா
ஆ அது வட போட்டுத் தருவாங்க நெல்லிக்கா ப்பா செமையா இருக்கும்
குச்சிக்கிழங்கு
குச்சிக்கிழங்கு ஐசு புளித் தொக் க்கு பச்ச புளிய மறக்கற பச்ச புளி அது பச்சை மொளகா போட் ட்டு உப்பு போட்டு அவளே கல்லு மேலயே உடைப்பாங்க செல்லு கூட கழுவ மாட்டாங்க அந்த கல்லு கூட கழுவ மாட்டாங்க அந்தக் காய கூட கழுவ மாட்டாங்க அப்பல்லா எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப புடிக்கும் எனக்கு அது குடிச்சிட்டு அவுங்குளுக்கு தின்றது அதெல்லா ஒரு காலத்
குடுத்துட்டு அவுங்கக் கிட்ட சாரி
மறக்க முடியாது பணங்க பணம் பணம் பழம் இல்லிங்களா பனம்பழம் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கும் நான் வருவேனு தெரியும் மாந்தோப்பு இருக்கு அங்கங்க ஒரு ஒரு பனமரம் இருக்கு உள்ள தோப்பும் இருக்கு நிலமும் இருக்கு அதுங்க பாற போட்ருப்பாங்க அந்த பாற மேல உக்காந்து உகாந்துக்குவாங்க அது பக்கத்துல வேப்போ மரோ இருக்கு நல்லா காத்து நல்லா இருக்கு இப்ப மாரி எல்லா சூடெல்லா கிடையாது நல்லா நடு பன்னெண்டு மணி வெயில்ல உட்காந்தா கூட அவ்வளோ நல்லாருக்கும் அங்க போயிட்டு இந்த வேர விறகெல்லாம் போட்டு அந்த ப பணோ கிழங்க அப்பே விழுந்து தமாந்துரு அப்பே கொண்டு போய் நெருப்புல போடுவாங்க
தோப்புல விளையாட்டுவாக்கல பசங்க ஆ பசங்களா நீங்களும் நடவாக்குல போயி அந்த பணங்கிழங்க சுட்டு சாப்ட்டு
ஆமா அவுங்க அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா அந்த பனம்பழங்க பிச்சு ஆற வச்சு எனக்கு குடுப்பாங்க எங்க அம்மா தெரியா தருவாங்க அவ வாந்தி எடுத்துருவா அ இது அதுன்னுவாங்க நான் சொல்லுவே எங்க அம்மாக்கு தெரியாம ஜன்னல்ல குடுத்துருங்க நான் என்ன சொல்லவே பேஜாரா இருக்கு இருமா அப்டின்ட்டு எங்க வீட்ல இருந்து கொஞ்ச ஒரு பத்து பதினைஞ்சு நூறு மீட்டர் இப்பதான் சொல்றாங்க நூறு மீட்ரு இருபது மீட்ரு அ அது மாரி ரொம்ப நல்லா இருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே வேறதான் எங்க எங்க ஊருக்கு பருகூருக்கு எங்க ஊர்ல இருந்து ரெண்டு கிலோமீட்ரு நடுல சந்தா பாட்டன்னு சொல்லுவாங்க அதாவது சந்தைக்கு போற அம்மாங்களை பார்க்கறதுக்கு வர வரவேறதுக்கு பிள்ளைங்க உட்காந்துக்கு வம் கல்லு மேல
ஆஹ்ஹ
ா அவங்க என்ன எடுத்துட்டு வறாங்க பையில பூரி மிச்சரு சந்தைல வித்தற பொறி மிச்சரு எ வரவங்க அதுக்கு காத்துட்டு இருப்பாங்க அந்த பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வி மேல ஒரு கல்ல அது கீழே ஒரு கல்ல மேல கல்ல ஏறி ஒக் அம்மா வராங்களா அவ்வளவு தூரத்துலன்னு பார்ப்பாங்க எங்கூர் நடுவுல பரு அதாவது ரெண்டு கிலோமீட்ரு அந்த ஒரு கிலோமீட்டர்ல அந்த கல்ு போட்ருப்பாங்க திருப்பா அரை கிலோமீட்டர் ஒரு கல்ு போட்ருப்பாங்க நீயா நான சண்டை போட்டு க்கிட்டே அப்பனா தார் ரோட ஸ்டார்டிங் அப்படின்னு தார் ரோட் மாதிரி இருக்காது நட என்ன வேணாலனு இருக்கு அது என்னால அந்த மறக்கவே முடியாது அந்த கிராமத்துக்புற வாழ்க்கையே வேறதான்
ஆமா ரசனையோட
என்ன உ என்னதான் இருந்தாலும் வெளிநாடு புடிக்காது எனக்கு இந்த அளவு இந்த சுச்சுவேஷன் தா புடிக்கு அதனா அதே மாரி கூட்டு குடும்பந்தா குடுக்கு அ அதனால தா இந்த கூட்டுக்குடும்பத்துக்கு வந்தது எஸ்ட்டுன் இருக்க நானு ஒர்த்தருக்கு ஒர்த்தர் பரிமாற்ற இருக்கு ஒர்த்த தருக்கொர்த்தர் ஒரே எட்த்துல படுத்துக்வாங்க எதா ஒன்னா ஒரத்தருக்கு ஒருத்தர் ஒதவுவாங்கன் நானு ஏமாந்து கல்யாண பண்ணிக்கிட்டே ஆனா இங்க ரொம்ப மோசோன்றது இங்க வந்துதா தெரிஞ்சது தனியா இருந்து பழக்கப்பட்ருந்தா பிரச்சன வந்திருக்காது தனியா இல்ல சாரி எனக்கு இந்த ஹேபிட் புடிக் குன்றே நடவடிக்க ரொம்ப புடிக்கு
புடிக்கு
மகாபாரதம் என் எ மகாபாரதம் நடந்தா கூத் துக்கெல்லா வருவோ அங்கருந்து நடந்து வருவோ நைட்ல வந்து சினிமா பாத்து துருவோ சினிமா பாத்துட்டு ஒன்போது மணிக்கு சினிமா விட்ருவாங்க சாப்பாடெல்லா எடுத்துட்டு வந்துருவோ அ சினிமா பாத்துட்டு தெருக்கூத்துல வந்துட்டு கூத்துல வந்து ஒக்காந்துக்குவோ ஒக்காந்துட்டு அங்க விக்கிற இது எல்லாமே தின்னுட்டு நாங்க வேகாயி வச்சது கெழங்கு ம் உங்கள எ ஈச்சங்கா ஈச்சங்காதா இப்ப பேரிச்சப்பழன் சொல்றாங்களே அதெல்லா மரத்த விட்டு வச்ட்டு வந்திருப்பாங்க அதெல்லா சாப்ட்டுட் ட்ரு எங்க குரூப்பே அப்டியே ஒக்காந்து என்ன எ கூட எனக்கு பத்து பேரு படுத்துட்டு திருப்பி நடந்தே போவோ அப் ப்போ என்னுமே தெரியாது ஜாலியா இருக்கு அதெல்லா நெனைக்கும்
அதெல்லா எப்பவுமே மறக்க முடியாதது நானு நல்லா ரசிச்சு
பொழுது போகலன்னு சொல்லுவாங்க ஆனா பொழுது எப்டி விடியுனு தெரியாது எப்ப போகுனே தெரியாது
அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிருக்கீங்க நீங்க அந்த காலத்துலே
மாங்கா மரத்துல போயிட்டு ஊஞ்சல் போட்டுக்குவாங்க கீழெல்லா தருவாங்க அங்கே ஆக்கி அங்கே சாப்ட்டுட்டு அங்கே ஊஞ்சல் விளையாடிட்டு பக்கத்திலே இருக் க்கு வீடு தோட்டோ பக்கத்துலே இருக்கு பயப்புடுவாங்க அ சுடுகாடெல்லா இருக்குமா அப்டின்பாங்க ஆள்காரங்க இந்த அஞ்சு பேரு வேல பண்றதுனாலு இன்னும் பய இருக்குறதுல்ல கஞ்சி காச்சுவாங்க இவ்ங்களுக்கு சாப்பாடு எங்களுக்கு சாத குடுப்பாங்க சாத குடுத் தா என்னாப் பண்ணுவ தெரியுங்களா சாதத்த குடுத்துட்டு கஞ்சி வாங்கி குடுச்சிருவே
ஆஹா ஊன்னுக்குப் புடிச்சத நீ செய்றீங்க
இப்ப கூட அவங்கலா என்ன வந்து என்ன பாத்தா ரொம்ப புடிக்கு
ம்
ஊட வராங்க பாத்துட்டு ஒரு எ மூஞ்சியெல்லா ஒரு மாறி மாறி இருக்குது எனக்கு ம் போனா என்னன்றாங்க சென் னியம்மா அப்டின்றாங்க அப்பறமா தா பேசுறாங்க அந்த அளவுக் கு ஒரு என்ன ரொம்ப புடிக்கு எல்லாருக்குமே எனக்கு தெரியாதவ்ங்களு யாரு இருக்க மாட்டாங்க எங் ஊர் சைடெல்லா
ஆமாம்மா
அதே மாரி அந்த கால்த்து சாப்பாடு இப்ப இருக்
ஆ தெரியுங்ளா ஆரியு வெள வைப்பாங்க கம்பு வெளைய வெப்பாங்க சோளோ வெளைய வெப்பாங்க சோளோலா ஒரு ரொம்ப அளவு இருக்கு எனக்கு கல்யாண பண்ணிக்க மாட்டே நா சோழ கொல்லியிலதா தூங்குதுவே அந்த சோளத்த என்ன பண்ணுவாங்க தெரியுங்ளா பச்சையா முதிர்ந்தது நல்லா பழத் பழ மாரி ஆயிட்ருக்கு அத கொண்டந்து